ஹலோ ஹலோ வ ம் கேக்குதுங்களா வணக் கங்க
ஆஹ் வணக்கம்
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
அஹ் ம் சாப்ட்டேன் என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னிக்கு ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் மாரி செஞ்சு குடுத்தே பசங்களுக்கு
உம் அப்டிங்களா நா வந்து பழுது ப பழைய சாப்பாடு சாப்ட்டே கஞ்சி
ஆஹ் சேரி சேரி சமையல்லாம் முடிஞ்சிருச்சா மத்தியானத்துக்
ம் ஆஹ் முஞ்சிச்சு காலையிலயே முஞ்சிச்சு பசங்க ஸ்கூல் கிளம்புறதுக்குனால நா மட்டு செரி நைட்டு சாப் பாடு ரொம்ப அதிகமா மீந்துருச்சி அதனால பழுது சாப்ட்டே நானு ஹஸ்பண்டு
சேர் சேர்செரி உம் நா
மதியத்துக்கு
அதா மதியானத்துக்கு ப்ஃரைட் ரைஸ் மாரி எல்லா காயும் போட்டு செஞ்சு குடுத்தே ஆ அதுதா இப்போ எங்களுக்கு இருக்கு நேத்து கொஞ்ச கொழம்பு மீந்துருச்சு அதையு வச்சுருக்கே
சேரி சேரி ம் சேரிங்க உங்களுக்கு ஏதாச்சு எ ப ஒ ஒரு வெளியூருக்கு போன பயணம் எதுனா வந்து மறக்க முடியாம பிள்ளைக ரொம்ப பேடு இந்த மாரி போனது அப்டினு சொல்ட்டு ஏதாச்சு அனுபவ இருந்தா சொல்லுங்க
ஆம் நாங்க வந்து இப்ப லீவு லீவ்ல வந்து நாங்க கோயம்பத்தூர் தா போயிட்டு வந்தோ கோயம்பத்தூருக்கு அப்பாவுக்கு ஒரு வேல விஷயமா போனோ அப்டியே வந்து ம் ஈஷா கோவிலு இருக் க்குங்ளங்க அதுக் போயிட்டு வந்தோ அ நல்ல ஒரு அனுபவமா இரு ந்துச்சு மன நிம்மதியா இருந்துச்சு அங்க யோகாலா பண்ணாங் த
அது வந்து கிட்டியே பாக்குற மாரி இருக்குலங்க
ஆமா ஆமா ஆமா நம்ம கிட்டவே பாக்குற மாதிரி இருக்கு அப்டியே சுத் திட்டு வரா மாரி இருக்கு சாமிய போயிட்டு அது இன்னு ஆமா இன்னு நல்லா இருக்குமா நைட்ல போனா நல்லாது நைட் ஷோ அது மாற்லா லைட் ஷோ லா பண்ணுவாங்களா அப்டி சொன்னாங்க ஆனா எங்களுக்கு அங்க நே ட்றோ இல்ல போ போய்ட்டு இருக்றதுக்காங்க அடுத்தது அதனால சொல்லிட்டு நா ங்க அங்க ஒரு பன்னெண்டு மணி போல பன்னெண்டர போல அங்க இருந்துட்டு ம் மத்தியான முடிச்சட்டு நாங்க வந்து பக்கத்துல வேற ஏதாச்சு கோயில் இருக்கானு பாத்தோ ஆம் மேப்ல பாக்கும்போது மருதமலை கோயில் கிட்ட காட் காட்னாங்க சேரினு அங்க போகலா ஸ் சொல்லிட்டு அங்க போனோ போயிட்டே இருக்கும் போது மருதமலை போம்போது அடிவாரம் த்துல இருந் அடிவார வரக்கு தா சிக்னல் காட்டுச்சு சேரி அங்க போயிட்டு பாத்தோ அங்க பாத்தா சாய்பாபா கோயில் இருந்துச்சு சேரி சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டோனு சொல்லி ட்டு அங்க போயிட்டு சாய்பாபா எல்லா பாத்தோ நெறய போட்டோ வச்சிருந்தாங்க கொழந்த சாய்பாப் பா அது தொட்டில்ல போட்டு ஆட்ற மாரி அது து மாரிலா நல்லா இருந்துச்சு அதா அவுங்க சொன்னாங்க எப்பேயுமே ப் இங்கதா காட்டு எல்லார் இன்மே இங்க வந்துட்டு தா போவாங்க அந்த கோயில்ல இருக்கவுங்க அப்டி சொன்னாங்க சேரி அங்க போயிட்டு அங்க ஆ சாப்ட்டுட்டு கொஞ்ச அதுக்கப்புற மேல போனும் மலை க்கி மல மேல ஒரு ஒரு மணி ஒன்றர மணி டைம் அப்ப அங்க போயிட்டோ கோயிலுக்கு மேல அப்பதா லிப்ட்டு பஸ் எதுமே வந்து‌ ம் அ லிஃப்ட் சரியில்ல அதனால வெயிட் பண்ண சொன்னாங்க பஸ்ஸுக்காக அறா பஸ்சு பாத்தோனா ரொம்ப கூட்டமா இருந்ததால பசங்களால நிக்க முடியாதுனு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏற தொடங்குணோ அது அ அதா எ எல்லாத்தையு காலணிலா விட்டுட்டு ஏறுணோமா அப்ப செம்ம ரொம்ப வெயில் அன்னக்கி ன் பாத்து பசங்களால ஏறவே முடில எங்களாலு
இருந்துச்சுனா வெயில தானே இருக்கு கால்
ஆமா ஆமா ஆமா ஆமா ம் நிழலு கொஞ்ச கொஞ்ச தா இருந்துச்சு எப்டியோ நாங்க ஏறிட்டோ ஹ்ம் அது ஒரு ஒன்னவராச்சு மெதுவா னு உக்காந்து உக்காஞ்சு உக்காஞ்சு அது மாரி போனோ ம் ம் அ போயிட்டு சாமிய டு பாத்தோ நல்லா தரிசன கிடச்சுச்சு சாமி ஹம் எப்ப இந்த ராஜ அலங்காரத்துலதா இருந்தாங்க நல்லா பாத்துட்டு அதுக்கப்ரோ எல்லா சாமியாலா சுத்தி பாத்துட்டு வெலக்கு போட்டுட்டு அப்ரோ திரும்ப எறங்குனோ எறங்கு போது தெரில அ டக்குனு அந்த நெழல்ல இன்னு கொஞ்சொ நல்லா வந்ததுனால அந்த நெழல்ல புடிச்சு புடிச்சி அப்டியே எறங்கிட்டோ கால் வச்சு வச் ச்சு அது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு ம் ம் அன் அடுத்த நாள் காலைல வீட்டுக்கு வந்துட்டோ உம்
சேரிங்க வேற லாஸ்ட்டா என்ன நா எங்கேயு போலங்க லாஸ்ட்டா திருப்பதி அதுக்கப்றோ சிறுவாபுரி அவ்ளோதா அந்த மாரி தா போயிட்டு ஒடனே வரா மாறி தா இருக்கு இருக்கோ தங்கி அந்த மார்லா இல்ல அ திருப்பதி வந்து மூணு நாள் அ அந்த மாரி ஆய்டுது அது உள்ள போட்டு குடோன்ல வச்சிட்றாங்கள நம்ள அ ரெண்டு நாள் மூணு நாள் ஆய்டுது போய்ட்டு வர ஆ போம்போது நல்லா ஜாலியாதா இருக்கு இல்ல இல்ல கூட்டமாதாங்க இருந்துச்சு போம்போது இப்ப வந்து ரொம்ப சுத்தி லாங்கா விட்டுட்டாங்கள்ல அவ்ளோ தூரோ போற மாறிருக்கு ரொம்ப சுத்தினே வரா மாறி இக்குது
ம் போகனுனு நெனச்சிட்ருக்கோ ஆனா போ
அதுவு நா நானும் போயிட்டு இதோ போன வர்ஷோ போனே இன்னு இந்த வர்ஷோ எதுவும் போல போன புரோட்டாசி போனோ அதுக்கப்றோ இன்னு போல இந்த வர்ஷோ அதே மாரி புரட்டாசிக்கு போவோ என்னதா இது வந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அந்த டைம்ல போயி தா ஆகம்ன்ற மாரி ஆய்டுச்சி போயிட்டு வந்துருவோ எப்டியு ப்ளானே பண்ண மாட்டோ ஆனா கரெக்டா அந்த டைம் இப்போ ஒரு ரெண் நாள் தொடர்ந்து லீவு மூணு நாள் இப்ப ச வெள்ளித இந்த வாரோ அந்த மா மாரி வந்தது பாருங்க வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாரி மூணு நாளு அந்த மாரி லீவு அவுங்களுக்கு கெட்ச்சிசுனா ஆஃபீஸ்ல எப் ப்ளானே பண்ணாம திடீர்ன்னு கெளம்பி போய்டுவோ
ஆமா ஆமா அது மாதிரி போனாதா போக முடியு ம்
ப்ளான் பண்ணி நம்ம அன்னைக்குதா போணு அப்டின்ற மாறி இல்ல நம்ளுக்கு எந்த சுச்சுவேஷ்ன் இருந்தாலு பாத்துக்லானு சொல் கெளம்பிர்தாக்குது அந்த மாரி போயிட்டு வந்தோ ஆனா ஜாலியாதா போம்போது ஜாலியாதா இருக்கு வரும்போது தா ரொம்ப கஷ் டமா இருக்ற மாரி இருக்கு பசங்கள எறங்கி எறக்கி எறக் கி பசங்கள கூட்டு அதுகப்றோ பைங்ளா எடுத்துக்குனு அதுனால இந்த வாட் டி போனோ நாங்க கொழந்தையில இருந்தே பசங்கள கூப்ட்டு தா போறோ யாருமே கூப்பிட்டு போனோம் நாங்க மட்டுந்தா போயி ட்ருக்கோ அதுக்கு முன்னாடி வந்து அ கார் வச்சு எல்லாரையு கூட்ன்னு போவோ இப்ப வந்து நம்ம கூப்ட்டாலு அவ்ங்க வேலங்க சொல்றாங்க வேல இருக்கு லீவ் போட முடியாது அப்டின்ற மாறி சொல்றாங்க ஏ நம்ப மத்தவங்க கம்பல் பண்ணனு நம்ளே போய்டுற மாறி நாங்களே போயிட்டு வந்துற மேரி இருக்குது ஆனா பசங்க தூங்கினு போக கஸ்டமா இருக்கு ஆனா அவுங்ளு நடந்து வராங்க பரவால்ல
ஏஆ
பசங்க தா நடந்து வராங்க கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ பொருத்து தூக்க சொல்றாங்க அந்த மாரி தூக்குற மாரி இருக்கு அவ்ளோ தா
சேரி செரி செரி இப்போ ஆமா ஆமா எப்டி டிக்கெட்லா அங்க போய் எடுக்கணுமா இ
ஆ அங்க போயிட்டு ஆ அங்க போயிட்டு மா எப் எந்த டைம்க்கு போய் ரீச் ஆகுறமோ ஈவினிங் போய் ரீச் ஆகணுமா நாலு மணி அந்த மாரி டிக் க்கெட் தராங்களா அந்த டிக்கெட்ட வாங்கிட்டு நம்ம போனா கொஞ்சோ சீக்கிரம் பாக்லாமா அந்த அந்த ஃப்ரீ டிக் கெட் தானா அது இப்ப வந்து அந்த வாங் அது வாங்குல்னா கொஞ்ஜோ லேட்டு தா ஆவுது
ஆ அது எப்டி கீழயே வாங்கிக்கலாமா கீழ்திருப்பதி இல்ல மேல் திருப்பதில கடைக்குமா ஆ அத பாலாஜி காம்ப்ளெக்ஸ் அது மாரி சொல்றாங்களே அங்க போய் வாங்கணுமா
இல்ல கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண் கிட்டயே தராங்களா பஸ் ஸ்டாண் போயிட்டு எறங்கிட்டு அங்கருந்து பஸ் ஸ்டாண்லருந்து கொஞ்சொ முன்னாடி போணோ முன்னாடி போனோன அதுக்குனு ஒரு ரூம் இருக்கு அந்த எடத்ல தராங்க
ஓ செரி செரி செரி அங்க தங்குறா மாரின
தரங்கன்றாங்க ம்
அ கோவில்லயே தங் அதா ரூம்லா பக்கத்துல தங்குறா மாரி இருந்தாலு அங்கத் தருவாங்களா நூறுபா டிக்கெட் அது மார்லா இருக்குன்
ஆ இருக்குன்தா சொல்றாங்க டிக்கெட்டு ஆனா நாங்க இது ரூ முல்லா தங்கன்துல்ல அதுக்குன் தா கோயிலுக்கு போயிருக்கோன் சொல்ட்டு கோவில் கிட்டயே படுத்ருப்போ அப்டி இல்லியா உள்ள போயிடு உள்ளப் ரூம் உள்ள போயிட்டமா அது ஒரு நாள் ஃபுல்லா சுத்துற மாரி தான இக்குது விடியக் காலைல வரையு லைன்ல போறா மாரியே தா இருக்கு இப்ப நைட்டு போயிட்டு மா நைட் லேந்து நம்ம லைன்ல காலைல வற்யு லைன்ல தா போறோ
ம் ஆமா
ம் அதுக்கப்றொ போயிட்டு ஓ எடுத்துன் போய் ஆ காலைல மார்னிங் ஒரு ஆறு மணிக்கி அட்ச்சாங்கன்னா ஈவ் னிங் போலதா தொறந்து உர்றாங்க குடோன்லருந்து அனால அங்க போய் ரெஸ்ட் எடுக்குறா மாரி இருக்குது நைட் ஃபுல்லாவே நடந்து போறா மார் தா இருக்கு உள்ள சுத்தி சுத்தி சுத்தி
சுத்தி சுத்தி எப்ப தொரப்பாங்கன் பாத்துட்டு ம் ம் ஆ அதா அதா
வெளியவு வர முடியாது உள்ள போய்ட்டா ‌ ஒரு வாட்டி அது மார் சுத்தி சுத்தி போற மார்தா இ நல்லாதா இருந்துச்சி ஆனால
ஆ ஆமா ஆமா நாங்க போயி எ பத் து வர்ஷொங் கிட்ட ஆகுது போகணு போயிட்டு தா பாக்கணு எங்க சந்தர்ப்பமா அமைய மாட்டிகிது ம் வர்ஷா வர்ஷொ ஆனா போறது நல்லது தா ஆமா ம்
ஆமா அவுங்க வந்து வே ற எங்கியும் போனதில்ல ஆறு வாரொ ந சிறுவாபுரி போயிட்டு வந்தோ அந்த இதுக்கு வாரா வாரொ ம் தொடர்ந்துட்டு இப்ப லீவ்ல அதுதா போனோ வேற எங்கியும் போல நாங்க பைக்ல போனா கொஞ்சொ ஜாலியா இருக்கு பசங்களு கொஞ்சொ ஃப்ரீயா வருவாங்க இப்பக் கார்னா கார் ஓட்ட றவங்க நம்ப அப்றொ பசங்க ‍கார்க்கு வந்து அதிகமா பைசா செலவாவு அந்தளவுக்கு வார வாரம் போறணுன்னா ப ஒரு நாளக்கி இப்ப நமக்கு ரெண்டாயிருபா ஆவ்துனா வாரா வாரோ ரெண்டாய்ருவாய்க்கி நம்ம என்ன பண்ண முடியு ரெண்டாய்ருவா பெட்ரோல் போட்டா தா அவ்ளோ தூரம் போயிட்டு வரோ அந்த மாரி இருக்கு அதனால நாங்க பைக்லயே ஒரு ஃபை ஹண்ரட் ருப்பீஸ் சிக்ஸ் ஹண்ரட் ருப்பீஸ் போட்டமா பைக்லயே போயிட்டு வந்துருவோ நாங் எ எங்க நெனக்கிறோமோ அங்க எறயிங்க்லா எங்க ஒக்காரணமோ ஒக்காந்து கொஞ்ச நேரொ பொறுத்துக் ‌ கூட வர்லா அது மார்னிங் வந்து ஒரு த்ரீ ஓ க்ளாக் அந்த மாரி என்னங்க எங்கள இங்கருந்து களப்புவாங்க அப்ப பசங்க வந்து அ தூங்கிட்டே தா வருவாங்க பாதி தூரொ சேர் தூங்கட்டுனு விட்ருவோ ஆ ஒரு சிக்ஸு செவனுக் குல்லா அங்க போயிடுவோ கோவில் ரீச்செக் பண்ருவோ ஏ ஒரு நயன் ஓ க்ளாக் போல பாத்துட்டு இங்க வந்து ஒரூ ஒரு ஒரு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்த்ருவோ மதியத்துக்
ம் கூட்டமா இருக்குங்கள அங்க
கூட்டமாதா இருக்கு காலைல போய்ட்டா பாக்கலா அதுக்கப்பறமா கூட்டமாதா இருக்குது அப்றொ பெரிய பாளையொ அந்த மாரில்லா பாத்துட்டு ம் அங்க பாத்துட்டு அங்கப் பாத்து சிறுவ பல் பாத்துட்டு பெரிய பாளையம் பாத்துட்டு அப்டியே வீட்டுக் வரா மாரி வார வாரொ போய் ட்டுதா இந்தோ ஆறு வாரமும் போணு அது ஜாலியாதாந்துது இந்த லீவுல வெள்ல எங்கியும் போல அதனால வாரோ வாரோ கெளம்பிட்டு
ம் ம் சேரி சேரி சேரி வேற ஆறு படையில வ வேற எங்க
இல்ல அதுதா லாஸ்ட்டா போணுன் யோசிச்சிட்ருக்கோ ஆனா இன்னும் போல அது போயே ஆவணுன்ற மாரிதாருக்கு ஆனா போல இன்னும் போணு இனிமேதா
ம் செரி செரி
செரிங் தோழி உங்ககிட்ட பேசுனதுல மிக்க நன்றி தோழி உங்க அனுபவோ ஷேர் பண்ணதுல நல்லாருந்துச்சி ஆ ந
ஆ நன்றி நன்றி ஆ